ஹலோ ஹாய் சிஸ் சார் எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கீங்க சிஸ்டர் நீங்க எப்படி
ஆஹ் நான் நல்லா இருக்கேன் ஒகே சிஸ்டர் அப்பறம் டே எப்படி போகுது
டெய்ல இன்னும் எப்ப போல நார்மல் தான் போகுது ஊர்ல எல்லாம் கோயில் ஃபங்க்ஷன்ஸ்
ஓ ஓகே ஓகே சிஸர் எல்லா ஊர்லய இப்ப கோயில் ப்பயங்க்ஷன் வச்சிட்டு இருக்காங்க போல போல எங்க ஊர்லயும் போன வீக்கு தான் முடி்சு இது
உம்
சூப்பராக பண்ணாங்க உங்க ஊர்ல எந்த மாதிரி பண்ணுவாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க
அ ஊர்ல பயங்கரமா பண்ணுவாங்க குண்டு வரங்கிறது
ஓஹோ அந்த மாதிரி
ஆமா ஆஹ் மஞ்சள் நீரை விளையாடுறது அந்த மாதிரி
ஓ ஓகே ஓகேங்க சிஸ்டர் எங்கள் ஊரில் எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு மண்டி எடுத்துகிட்டு வந்து கம்பில் வச்சு அதை சுற்றி கும்மி அடிக்கிறது அதுக்கு தண்ணி ஊத்துவாங்க அப்புறம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ப்ஷன் ன் மரிங் சிஸ்டர்ஸ் ஆட் உம் சாட்டை எல்லாம் அடிச்சுப்பாங்க அப்புறம் அம்மனை வந்து அழைச்சிட்டு வருவாங்க
ஆமா
அப்புறம் மா ளக்கெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் சூப்பரா இருக்கும்
ஆ ஆமாமா விளக்கு பாடுவாங்க அப்ப குத்து விளக்கு பூஜா
ஆஹ அந்த மாதிரல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் மோளப்பாரி வீ வீட்ல வந்து பயிரெல்லாம் வச்சு கட்டி முளைப்பாரி வச்சு உம் அது ஒரு ஒரு ஏரியால்லாம் ஆஹ் ஒரு ஒரு சார கலர் ட்ரெஸ் போட்டு அது ஒரு மாதிரி டிஃபரண்டா சூப்பரா இருக்கும் இப்ப எங்கப்போ உ வ இந்தந்த மாதிரி
உஹம் உ
அதெல்லாம் இந்த நம்ம ஊரு சைட்ல புல்லா நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க
அதையெல்லாம் நம்ம சிட்டிக்குள்ள ப பா்க்க முடியாது
சிட்டிக்குள்ள எல்லாம் பாவே அதெல்லாம் இந்த கிராமத்து சைட்ல சிட்டிலயும் செலிப்ரேட் பண்ணாலும் தான் ஆனா அந்த கிராமத்துல பண்றது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா அவங்க ஒரு மாதிரி புதுசா பண்ற மாதிரி இருக்கும் நமக்கு உம் அப்புறம் இங்க பாட்டு டீ ஜ அந்த இப்ப எல்லாம் புது இப்ப எல்லாம் டிஜேல்லாம் வ வச்சுட்டாங்க கோய
ஃபங்க்ஷன ஆமா போட்டு விட்டாங்கன்னா அது ஓடும்
ஆமா ஆஹ ஆமா அப்புறம் ஜமா படிக்கிறது
அப்புறம் நடுவுல குட்டி குட்டி கேம்ஸு குட்டிஸ்களுக்கு உம்
அப்புறம் இந்த கோயில் பங்க்ஷன் எல்லாரும் இப்பதான கோயில் பங்கஷங்கபோது எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்கள எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் ஜாலியா பங்கஷன் டைம்ல நான்வெஜ் சமைக்க சமக்க முடியாது புல்லா வெஜ்ஜு சமைச்சு பப்ஷன் முடிஞ்சது படா நான்வெஜ்
ஆமா ஆனாலும் இந்த கோயில் சாப்பாடு கோயில்
கோஹ ஆமா அதுவும் அந்த வெய இல்ல இல்ல இல் நின்று உட்கார்ந்து சாப்படுறது நைட் ஆனா உ நைட் கானா ஏதாவது நின்னு வெய பண்ணி சாப்படுறது அதெல்லாம் அந்த கோயில்ல தான் அந்த ஒரு இது கிடைக்கும்
ஆமா
வேற எங்கயாச்சும் கல்யண ஃபங்கஷன்ல போய் சாப்பிட்டாலும் கிடைக்காத டேஸ்ட் இந்த கோயில்ல வந்து ஒரு மணி நேரனால லைன்ல உ்காந்து அது அந்த வெயில்ல வேர்த்து பேனு இருக்காது ஒண்ணு இருக்கு உக்காதா அப்படி போய் உட்காந்து சாப்ப அட்டா தாங்க சிஸ்டர் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்
ஆமா
அது ஒரு மாதிரி ஹாப்பி பினஸ் தான் குடுக்கும் ஏன்னா அப்பதான் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது ஜாலியாக இருக்கிறது டான்ஸ் ஆடுறது கும்மி அடிக்கிறது
உம்
இப்ப இருக்கற குழந்தைங்களுக்கு கும்மி அடிக்கிறதுனா என்ன
தெரியுமா ஆமா கும்மின்னா என்னன்னு கேக்குறாங்க இப்பல்லாம்
எல்லாம் இப்ப டிஸ்கோ டான்ஸு அந்த மாதிரி ஆடிட்டு இப்ப கும்மி அடிக்கிறதுனா என்ன அந்த டான்ஸ்னா என்ன இந்த டான்ஸ்னா என்னன்னு கேக்குறாங்க
ஆஹ் ஆமாங்க சிஸ்டர்
அதான் அவங்க இப்ப இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி கோயிலுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு இப்ப இருக்கிறவங்க யார்ரு கோயிலுக்கு
அதுங் கரக்டுதா யாரு கோயிலுக்கு போற கோயிலுக்கு போறது யாரும் விரும்புறதும் இல்ல
விரும்புறதுல்லை கோவில் பங்கஷன் தான் ஏ ஏன் தெரியவும் மாட்டீங்குதா அவுங்களுக்கெல்லாம்
ஆ ஆமாங்க
இங்க கோயில் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேக் இருக்கறாங்க அங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கற மாதிரி இருக்குது அவங்களுக்கெல்லாம் உம் இங்கெல்லாம் ஏழு நாள் ஃபங்க்ஷன் வைப்பாங்க சிஸ்டர் எங்கள் ஊர்ல ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஃங்க்ஷனு அதுவும் நல்லா கிராண்டாவும் செலிபிரேட் பண்ணுவாங்க நல்லா டெய்லியும் ஜமா படிக்கிறது அ அந்த பூச்செட்டி எடுத்து ஆடுறது
ஆ ஆமா என்னதான் சண்ட போட்டு பண்ணாலும் அந்த சாமிக்கு
எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்கால முடிஞ்ச காசு குடுக்கறது அன்னதானம் போடுறது அதெல்லாம் அவங்க பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் யாருக்கு பண்றாங்க சாமி சாமிக்கு பண்றாங்க சாமி நமக்கு திருப்பி கொடுக்க போது அவ அவ்வளோதாங்க சிஸ்டர்
உஹம்
உங்க ஊல எவ்ளோ நாள் பங்க்ஷன் சிஸ்டர்
எங்க ஊர்லயும் அப்படிதான் ஒவ்வொரு ரெண்டு மூணு கோயில் இருக்கு ஒவ்வொரு கோயில்ல அஞ்சு நாலு இன்னோர் கோவில்ல பதினேழு நாள் அந்த மாதிரி
அப்படிய எல்லாம் பண்ணுவாங்க ஓகேவ இப்ப எல்லாரும் இப்போ குலதய்வ கோயில்ல வேற பங்க்ஷன் வைப்பாங்க அது கெடா வெட்டுவாங்க உஹம் ஃபுல்லா கெடா வெட்டி சொந்த பந்தங்கள எல்லாம் கூப்பிட்டு நல்லா சாப்பாடு போ உம் இப்ப இனி எங்க ரிலேட்டிவோ ஒரு பங்க்ஷன் வச்சிருக்காங்க சிஸ்டர் நாளைக்கு வந்து பொங்கல் வச்சு இனி வந்து அடுத்து அடுத்த வாரம் கிடா வெட்டு போடுற மாரி
ஆஹ் எங்க ஊர்ல இப்ப பங்க்ஷன் ஒரு கோயிலோட பங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிக்குது அந்த ஏழு நாள் பங்க்ஷன் எல்லாம் மூங்கில் மூங்கில் ஏதோ எடு க்கணும்னு சொல்லி எல்லாம் மலைக்கு போயிருக்கறாங்க
ஓ அப்படிய எல்லாம் எடுத்து
உம் மாி ஆமா அந்த வைதேகி ஃபால்ஸ் மேல போயி மூங்கில்லாம் எடுத்துட்டு வருவாங்களா
அந்த மாரி எடுத்துட்டு வந்து பண்ணுவாங்க அது சில இனி எங்க ஊர்ல வந்து இந்த அம்மனுக்கு சாட்ட வேண்டிய புடவ அந்த எல்லாம் ஊர் தலைவர் இருப்பாங்க அவங்க கிட்ட அவங்க வீடல வச்சிருப்பாங்க அப்போ அந்த ஊர் தலைவர் கிட்ட இருந்து நம்ம எடுத்து எத்துட்டு வருவாங்க அப்படி அந்த காலங்காலமா எடுத்து எடுத்துட்டு வரவங்க எடுத்துட்டு வந்து சாமியாடி அருள் வாக்கு சொல் சொல்லுவாங்க அப்படி உம் அந்த மாரி பண்ணுவாங்க ஆஹ் ஒரு ஒரு ஊருக்கு ஏத்த மா ரி அது மாறிருதுல்ல
சம்பிரதாய பரி
ஆஹ் ஆமா ஆமா சிஸ்டர் இன் இன் அதுவும் இந்த மாசம் ஃபுல்லாக நிறையா கெட வெட்டு வேற கெடா வெட்டு பொங்கல் வைக்கறது நிறைய பங்க்ஷன் வந்துருச்சு அது ஒரு ஒரு டைம் பார்த்தா ஒரு ஃங்க்ஷனுமே இல்லாத மாரி இருக் கோ ஒரு டைம் பார்த்தா ஃபுல்லா பங்க்ஷனா இருக்கும் கோயில்ல உம்ம்ம்ம்
க்கு
முடியா எல்லா டைமும் எல்லா இடத்துலயும் ஒரே நாள்ல வற
வைப்பாங்க ஆமா இதுல அங்க போலேன்னா இங்க கோச்சுக்கிறது இங்க போலன்னா அங்க கோச்சுக்கிறது இதுக்கு வேண்டியாவே ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அஞ்ச அஞ்ச அஞ்ச நிமிஷம் மட்டி மாதி இருந்துட்டு வந்துரணும்
ஆஹ் மாது அங்க சாப்பிட்டு வன்டா இங்க சாப்பல இங்க சாப் சாப்பிட்டோன்ட்டோ அங்க சாப்பிடலன்னா அதுக்கு வேற சண்ட போட்டுப்பாங்க இனி எல்லா இப்படி தான் இருக்கிறாங்க இனி சில ஊர்லெல்லாம் இந்த மே மாசம் முடிஞ்சு ஜூன்ல நோம்பி சாட்டுறாங்க சில ஊர்ல வந்து ஏ ஏப்ரல் மே அந்த டைம்ல இது பண்ணிய
ஆ ஆமா ஆமா அதிலயே லீவல்லா விட்ற டைம்ல
நா ஆமாமா மோஸ்தா அம்மன் கோயலன்னா இந்த மே மந்த் இதுதாங் சிஸ்டர்
ஆமா மே மாசம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்க
ஆமா ஆமா அப்புறோம் ஒரு ஒரு அப்புறோம் அப்டியே தொடர்ந்து எதாதா பங்க்ஷன் வந்துரும் இல்லன்னா கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க ஆ அந்த மாரி சில கோயில்ல என்ன பண்ணுவாங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணி அப்டியே நோம்பயும் பண்ணிருவாங்க ஆ அதுக்கப்புறோம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு நோம்பியே வைக்க மாட்டேன் மாட்டாங்க அந்த மாரியு இருக்கு சில
ஏன்னா கும்பபஷத்துக்கே பயங்கரமா பண்ணிருப்பாங்க ஆ அதனால காசு சாம காசு எல்லாம் சேத்தி அ அப்புறோம் பொமருக்கா பண்ணுவாங்க
ஆமா அப்புறோம் சில ஊர்லல்லாம் எப்டி சொல்றன்னா ஒரு ஏழு வருஷத்துக்கு ஒருக்காத பங்க்ஷனே வக்கிறது இருக்கற மாரியே கோயில் இருக்குங்க சிஸ்டர் சித்தர்
ஓ
எங்க ரிலேட்டிவ் ஊர்ல அப்டிதான் நான் ஒரு எழ் எழ் எப்பவுமே செவன் இயர்ஸ் ஒன்ஸ் தான் அங்க நோம்பியே இது பண்ணுவாங்க அந்த மாரி போல
ஓ
சில ஊர்ல அப்டி இருக்கு போல ஆனா எங்க ஊர்லல்லாம் வருஷோம் வருஷோம் நோம்பி சாட்டுவாங்க
இருவாங்க
சில ஊர்ல வந்து ஏழு வருஷத்து வருஷசத்திக்கு ஒருக்காதான் அப்டி பண்ணுவாங்க போல அது என்னமோ அந்த கோயில் சம்பிரதாயம்
நான் ஆ இருக்கலாம் இருக்கலாம்
உம் ஏன்னா அப்போ அவங்களுக்கு ஏதோ அம்மன் ஏதாவது அருள்வா க்கு சொல்லிருக்கும் அது நல்லா அவங்க அப்படி பண்ணுவாங்க நல்லா இருக்கு
உம்
நீயெல்லாம் இனி இனி நீங்க என்ன கோயில் பங்ஷன் பிரிப்பரேஷன்ல தாத்தயிச்ச டிரஸ்
ஓ எல்ல எதுச்சு எல்லா கசின்ஸ் கூட போய் எல்லாம் ஒரே மாதிரி வாங்கி
ஓஹோ ஓகே ஓகேங்க சிஸ்டர் ஆமா ஆமா நீ என்ன மொளப்பாரி எல்லாம் போட்டு வச்சுட்டிங்களா
உம் நல்லா போட்டி வச்சிருக்க
ஓகே ஓகேங்க சிஸ்டர் நீ என்ன மொளப்பாறி இலாதனால எடுத்துட்டு மாவிளக்கு பண்ணுவீங்க பஸ்ட்ட் கிராமத்துல எல்லாம் மாவிளக்கு வந்து இந்த உரல்ல போட்டு இடிச்சு அந்த மாவு எடுத்து பண்ணுவாங்க இப்ப எல்லாம் மிக்சியில போடு
ஆஹ் ஆமா ஆஆமா உரல் இப்ப அந்த உரல யாருகிட்டயும் இருக்கறது இல்லையே உம்
அது ஒரு மாதிரி டேஸ்ட்டா இருக்கும் குங்க சிஸ்டர் அது இன்னும் அந்த பாட்டிங்க ரொம்ப கிராமத்துல இருக்கவங்க பாட்டிங்க வீட்ல எல்லாம் இருக்கும் பாட்டிங்க முடியலனாலும் கோயில்
ஆமா ஆமா பாட்டிங்க வீட்டுல மிக்சி எல்லாம் நம்ம எங்க பார்த்தோம் எங்க பாட்டி வீடலயுமே மிக்சி எல்லாம் இருக்காது இட்லிக்கு மாவாட்டறதுனாலும் என்ன பண்றதுனாலும் எல்லாமே கல்லுதான் ஆ ஆட்டாங்கல்லு உரலு தான்
உரலு இப்ப இப்பதான் எல்லாம் மிக் ஸிலே சப்பாத்தி மாவு வரை வரைக்கும் வரவிரு றாங்க உ பஸ்ட் ல்லாம் கையில போட்டு குத்தி அது ஒரு மாதிரி இருக்கும் இப்ப எல்லாமே ஒண்ணுமே கட் பண்ற கூட ஒண்ணும் வேண்டாம் மிக்சியே போதும்
விட்டு ஆன் பண்ணி விட்டு உருட்டி தேய்ச்சு குடுத்துருது
ஆமா ஒண்ணுமே இப்ப நீனி மனுஷனே வேண்டாம்
வேண்டாம் ஆ ரோபோட்டே எல்லாம் பண்ணிரும்னு நினைக்கிறேன்
ஆஹ் ஆமாங்க சிஸ்டர் சரிங்க சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு வச்சிருட்டுங்களா
ஆஹ் சரிங்க சிஸ்டர்
கே பாய் சி
ஆஹ் பாய்